ஹஓ்டே ஆஹ வணக்கம் நண்பா கேக்குதுங்களா ஆஹ கேக்குது கேக்குது நீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ நா நானும் நலமா இருக்கே நண்பரே நண்பரே இன்னக்கி வந்து அது ஒண்ணும் எந்த விதமான தவறும் இல்லை ஏன்னா வந்து சில நேரங்கள இந்த இந்த செயலில அந்த மாதிரி ஏற்படும் அது ஒண்ணும் அது ஒண்ணும் இல்ல நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்ப இன்னக்கி வந்து எதா தலைப்பு எடுத்து பேசலா அப்டின்னா உம் ம்மு கூ கூட்டு குடும்பம் தனி குடும்போ இத பத்தி பேசலாமா? ஆ கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அப்பிடி பாத்தன்னு வச்சுக்கோங்களே இந்த கூட்டு குடும்பம் வந்து நா வந்து சிறந்ததா இருக்கு அப்டின் சொல்ட்டு நா நெனைக்கிறே. ஏன்னா வந்து நம்ம நா வந்து குறிப்பா கிராமங்கள்ல வாழ்ந்ததுனால ஆ ஆ சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா ஆ தாத்தா பாட்டி இப்பிடி கூட்டு குடும்பமா வாழக்கூடிய அந்த இதுல கெடைக்கக்கூடிய மகிழ்ச்சியா இருக்கட்டு இல்ல அனுபவங்களா இருக்கட்டு இல்ல அந்த உறவுகளா இருக்கட்டு இல்ல வந்து ஒவ்வொரு மகிழ்ச்சிகளா இருக்கட்டு இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையு வாழ்க்கையில பல பாடங்களையு க த்து குடுத்துச்சு அப்டின்னே சொல்லலா. இதுவே நம்ம தனியா இப்போ இது நகரங்கள்லயோ இல்ல தனியாவே வாழ்ந்திருந்தோ அப்டின்னா அம்மா அப்பா பயலுக இந்த மாரி ஒன்னு ஒர் மூன்று பேர் நான்கு பேரோட இருந்தம்னா அப்டினா பக்குவம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கெடைச்சிருக்காது. குறிப்பா வந்து ஒரு பள்ளியிலயே போறோ அப்டின்னா கொஞ்ச கொஞ்சமாதா பக் குவோ அடஞ்சிருப்போ ஆனா வந்து நம்ம எல்லாத்து கூடயு இருக்கயில அந்த சந்தோஷமு பக்குவோ அதாவ்து பிறர்ட்ட எப்டி பேசணு பழகணு ஒரு எடத்துக்ட்ட எப்டி நடந்துக்கணு ஆ அண்டை வீட்டார்கிட்ட எப்டி நடந்துக்கணு இல்ல வந்து உறவினர்கள்ட்ட எப்டி நடந்துக்கணு இப்டி எல்லா மரியாதை சம்பார்த்தியோ சாத்தியோ இது எல்லாத்தையு வந்து கூட்டுக் குடும்பமா இருக்க போகும் போதுதா நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியு அப்டிங்கிறது என்னுடைய ஒரு நல்ல ஒரு எண்ணமாவே இருக்குது அப்டின்னு சொல்லி சொல்லலா. ஏன்னா கிராமங்கள்ல எல்லா பெரும்பாலு அப்பிடிதான வாழ்ந்தோ ஏறத்தாழ ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி எல்லா அப்பிடித்தா இருந்துச்சு அப்டின்னு சொல்லலா. இந்த இப்ப இந்த காலகட்டத்துலதா வந்து கண்டிப்பா ஆ இன்றைய காலகட் டத்துலதா வந்து இதெல்லா மாறி போச்சு. குறிப்பா வந்து எல்லா மக்கள் அதிகமா விரும்புறது வந்து தனி குடித்தனத்த விரும்புறாங்க. இருந்தாலு அவர்கள் வசதிக்கு ஏத்த மாரி போறாங்க அத நாம் இல்லேன்னு சொல்லவில்ல. இருந்தாலு ஒரு சில நேரோ அந்த குறிப்பாக அந்த விடுமுறை நாட்கள் பொங்கல் விழா தீபாவளி இது மாரி நாட்கள்ல எல்லா வந்து கிராமங்களுக்கு சென்று உறவினர்களது வீடுகளுக்கு போறது இதெல்லா ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. ஆ ஒரு நெறைய ஒரு சந்தோஷங்கள பகிர்ந்து கொள்றதா இருக்கட்டு ஆ உணவுகள் பரிமாற்றமா இருக்கட்டு இது எல்லா அனுபவத்த குறிக்கிது ஏன்னா வந்து ஒரு மனிதனே வந்து ஒரு ஒரு பொதுவாக வந்து இணைக்கப்பட்டவந்தா இப்ப ஒ ஒருத்த உலகத்தில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயினமு ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டது. உணவுச்சங்கிலி நம்ம படிச்சிருப்போ ஒரு உயிரினத்த உன்னொரு உயிரினோ சாப்டு. ஒரு உயிரினத்த அப்டியே ஒவ்வொன்னா அ அதே போலதா மனிதன் வந்து கடைசியா நிப்பான். அப்ப அதே போல மனிதர்களு ஒருவருக்கொருவர் அன்புகள பராமரிக்கிறதா இருக்கட்டு உறவுகள வளத்துக்கிறதா இருக்கட்டு இது எல்லாமே கண்டிப்பான முறையில் தேவையான ஒண்ணாவே இருக்குது அப்டின்னு சொல்ட்டு நம்ம இங்க சொல்லலா. அதுல சிறந்தது எது அப்டின்னா கண்டிப்பா வந்து கூட்டு குடும்பத்துடைய அந்த செயல்முறை அப்டின்னு சொல்ட்டு சொல்லலா. இது வந்து கிரா நகரத்த கண்டிப் கண்டிப் நீங்க எது சொல்ல விரும்புறீங்களா ஆ சொல்லுங்க சொல்லுங்க ம் ம்
ப்படின்னா நாங்களு நாங்களுமே வந்துட்டு பனிரெண் டு நபர்கள் கொண்ட ஒரு கூட்டு குடும்பமாதா இருந்தோ. அக்காவின் குடும்பம் தங்கை குடும்பம் எங்களுடைய குடும்பம் மாமனார் மாமியார் அப்டி ஒன்னாதா இருந்தோ. ஆனா வேலையினுடைய காலகட்டத்தினாலயு சூழ்நிலையினாலு ஒவ்வொருத் தரு ஒவ்வொரு ஊர்கள்ல வந்து வசிக்க வேண் டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு. பெரியவர்கள் வந்து இருக்கும்போது நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும்போது அவர்கள் தங்களுடைய அனுபவங்கள வந்து சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு நிச்சயமா ஒரு நல்ல
வழிகாட்டுதலா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆ சேரிங்க நா அந்தா பாக்குறே ஆ
ஆ அதுக்கப்றோ ஆ அதுக்கப்றோ வந்து பாத்தீங்க அப்டின்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா நிச்சயமா அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தின் மூலம் நமக்கு பல ஆலோசனைகள் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து நமக்கு நிச்சயமா ஒ
திரும்பவு ஒருமுறை பரவால்லை பரவால்லை ஏன்னா இந்த செயலியே அப்பிடித்தா இருக்கு
இல்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்டி ஒரு சில நிமிடங்கள்ல இருக்கும்பா பட் தொடர்ந்து அதே மாதிரி இருக்கு. ப்ளூடூத் அல்லது ஸ்பீக்கர் ஏதாவது பயன்படுத் துறீங்களோ
இல்ல இல்ல அந்த மாரிலா எதுமே நா பயன்படுத்தல தனியாதா நா வந்து பேசிக்கிட்டு இருக்கே. இல்ல நெறைய பேர் இத நா சொல்லி கேட்டுருக்கே எனக்கே இந்த மாரி சில அனுபவங்கள் கெடைச்சிருக்குது அது ஒன்னும்
ஓ செரி செரிங்க இல்ல இதுக்கு முன்னாடி பேசும்போது அப்டி எதுவு வரல இது தொடர்ந்து வரனால கேட்டேன்.
உங்களுடைய அனுபவங்கள் எப்டியா இருக்குன்னு நா நெனக் இல்ல எனக்கெல்லா தொடர்ந்து இந்த அனுபவங்கள் வந்துருக்கு நீங்க சொன்ன மாரி சில நேரங்கள் இருக்கு சில நேரங்கள் ல போயிரு சில நேரங்கள் தொடர்ச்சியா கூட இருக்கலா. கண்டிப்பா கண்டிப்பா ஆ
நம்ம வெளியூர் செல்லும் போது நம்ம ளுடைய வயது முதிர்ந்த பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவங் களையு நம்ம எல்லா எடத்துக்குமே வந்து கூட்டிட்டு போறதுங்கறது வந் து ஆ நடைமுறையில சாத்தியம் இல்ல. ஆனாலு வருடத்துக்கு ஓரிரு முறையாவது தீபாவளி அல்லது பிறந்த நாள் திருமண நாள் அந்த மாதிரி நாட்கள்ல எல்லாரு ஒண்ணு சேர்ந்து கோயில்களுக்கு செல்வது வி ழாக்கள் கொண்டாடுவது அந்த மாதிரி வழக்கம் வந்து இங்கயுமே இருக்கு தோழா
கண்டிப்பா கண்டிப்பா நீங் கண்டிப்பா அழகான முறைல உங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அதே போல இப்ப நம்ம வந்து கிராமங்கள்ல இருந்தனாலயு சொல்றோ இப்ப நீங்களே அழகான கூட்டு குடும்போன்னு சொல்லி சொல்றீங்க இதெல்லா வந்து இனி இன்றைய காலகட்டஸ்த்துல வந்து தொழில் ரீ ஃப்ரீயா நம்ம வெளியூர்களுக்கு போயர்றோ யா தொழில்கள் வந்து ஒரு ஒருத்தருக்கு தனித்தனி மாறு படு ஒருத்தரு வெளிய அலுவலகங்கள்ல வேல செய்வாங்க. சில பேர் வந்து தொழிலாவே தனியா கடைகள் பெரிய இதல்லா வச்சிருப்பாங்க. இல்ல எதாச்சு ஒரு வியாபாரோ பண்ணுவாங்க. இப்படியே ஒவ்வொருத்தருக்கு தொழில் மாறுபடுறது கிராமங்கள்ல சொழில்கள் ரொம்ப குறைவு ஏன்னா கிராமம்னாவே விவாயந்தா. விவசாயம் சார்ந்த தொழில்கள்தா அங்க இருக்கு மரம் வெட்டுதலா இருக்கட்டு இல்ல எதாச்சு கூலி வேலைகளா இருக்கட்டு இல்ல வந்து நூறு நாள் வேலைகளுக்கா இருக்கட்டு இப்படி எல்லாமே அந்த கிராமம் சார்ந்த தொழில்கள் மட்டுந்தா இல்லாட்டி எதாச்சு கட்டிட வேலைகள் இவைகள்தா. ஆனா வந்து நகரங்கள்னு போய்ட்டா எல்லா வேலைகளு லெடைக்கு. நீங்க சொன்ன மாரியே ஆ தொழில் பண்றது எல்லாமே இருக்கு அதனால நகரங்கள் நோக்கி போறாங்க இல்லைன்னு சொல்லல அத் து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணுதா. ஆ தொழில் செய்யறது நம்மளு வருமானத்துக்கு பண்றோ. அதே போல அந்த அதே போல இந்த இழவு ஆ ஒரு விடுமுறை நாட்களாகட்டு ஒரு பொங்கல் விழாவாகட்டு அப்ப வந்து எல்லாருமே ஒன்றாக ஆ மகிழ்ச்சியாக ஒன்று ஒன்று சேருறாங்க பாருங்க அது ஒரு ச அழகான ஒரு தருணோ அப்டினு சொல்லலா இருந்தாலும் இ ப்ப இன்றைய காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி ஆ தனியா இருந்தாலுங் கூட ஆ அந்த பக்குவம் குறிப்பா வளர்ப்பா இருக்கட்டு அந்த பக்குவங்கள் குழந்தைகள எப்டி வளர்க்கணு அவங்களுக்கு எந்த மாரி பக்குவத்த குடுக்கணு ஏன்னா இன்றைய காலகட்டத்தில சின்ன சின்ன இதா ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து கோவுச்சுக்கிறாங்க இப்ப ஏன் ஃபோன புடுங்கி வச்சா கூட ஆ அது கோவிச்சுக்கறாங்க அந்த மாரிலா இருக்க கூடாது ஏன்னா கிராமத்துல நம்பள எவ்ளோ திட்டுவாங்க அடிப்பாங்க நொறுக்கி எடுப்பாங்க இது எல்லாத்தையு நம்ம சகிச் சுதா வாழ்ந்தோ. ஏன்னா அந்த அளவு பக் குவத்த நமக்கு குடுத்துட்டாங்க எல்லாருமே சேந்து அப்ப அந்த மாரி ஆ ஆனா வந் து அந்த பக்கோ வந்து இன்றைய காலகட்ட த்துல இருக்க மாட்டேங்கிது சின்ன விஷயத்துக்கே கோவப்பட்டு ட்டு பெரிய பெரிய முடிவுகளு முடிவு தவறான செயல்கள நோக்கி போயர்றாங்க அது வந்து வருத்தம் அளிக்கக் கூடிய ஒரு விஷயம்தான? அப்ப அத நாம எப்டி தடுக்க முடியு அப்டின்னா கண்டிப்பா ஒரு ஆ மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்து நம்மளு முயற்சி பண்ணனு ஆ லீவு நாட்கள்ல கிராமங்களுக்கு போகணு அது தெரிஞ்ச வீடுகளுக்கு போகணு பழகணு இந்த மாரி போனாத்தா அந்த மனப்பக்குவோ வந்து கெடைக்கு அப்டின்னே சொல்லலா. ஏன்னா இப்ப இன்றைய காலகட்டத்தில நம்பளய வந்து ஆ நம்ம வந்து ஒரு காலகட்டத்த எல்லாத்து கூடயு இந் ப் ஆ பேசிக்கிட்டு வ விளையாண்டுக்கிட்டு உடல் ரீதியா உழைப்ப குடுத்து விளையாண்ட காலோ அன்றைய காலகட்டோ இன்னக்கி ஃபுல்லாமே இப்ப நம்மளே கூட ம் பெரிய அளவுக்கு மாறிட்டோ ஏன்னா இந்த அதிகமாக நம்ம இந்த அலைபேசிய பயன்படுத்துறனால அது நம்மளய அடிக்ட் பண்ணுது அப்டின்னு சொல்லலா அதாவது அடிக்ட் அப்டினா ஆ எதா து நம்மளய ஆட்கொன்றது அப்டின்னே சொல்லலா அடிமைப்படுத்துதல் சரியானது ஆ அடிமைப்படுத் தி விட்டது. அப்ப ய அவ அதாவது எனக்கு சமீபத்திய ஒரு செய்தி என்ன அப்டின்னா ஆ சா இது நா கொ சமீபத்தில் நா படிச்சது இந்த ஆ இணையதளங்கல கண்டுபிடிச்ச அந்த நபரு அப்டின்னு சொல்றாங்க. அந்த நபரு என்ன ஆகுன்ட்டாரா அந்த நபரு என்ன ஆவுன்னா ஒரு நாளைக்கே ஒரு அரைமணி நேரத்துக்கு ஒரு ம ணி நேரந்தா இந்த இணையதளத்தையே பயன்படுத்துவாராமா. மத்த நேரங்கல்லா அவரு அவருக்கு பிடித்தமான வேலைகள் குறிப்பா ஒரு புத்தகோ படிக்கிறதா இருக்கட்டு இல்ல வந்து உடல் ரீதியான ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்டின்னு சொல்லக்கூடிய வி விளையாட்டுகளா இருக்கட்டு அதுக்கு கொஞ்ச நேரோ செலவு பண்ணிக்குவாரா அப்புறோ எதாச்சு புதுவிதமா உணவுகள தயாரிக்கிறதா இருக்கட்டு இல்ல க நண்பர்களோட பேசறதா இருக்கட்டு இந்த மாரி அவர்கள் ரீதியா ஒரு மகிழ்ச்சி தரக் கூடிய விஷயங்கள் அதுதா மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள். நம்ப வந்து இன்னைக்கி வந்து இந்த அ அலைபேசி வச்சுக்கிட்டு இணையதளத்தில இருக்கிறதுதா மகிழ்ச்சின்னு நம்ப நெனச்சுக்கிட்ருக்கோ. ஆனா இது ஒரு ஸ் இது ஒரு இது ஒரு விதமான மகிழ்ச்சியா இருந்தாலுங் கூட இத விட பெரிய மகிழ்ச்சி எல்லா நா இது போன்ற நா சொன்னேன்ல இந்த மாரி விளையாடுதலா இருக்கட்டு இல்ல க்கு பழகுதலா இருக்கட்டு இத விட பயங்கரமான மகிழ் ச்சி அதுல அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த மாரி த்தோ பண்ராரு
கண்டிப்பா அத விட இன்னொரு செய்தியு என்னன்னா இந்த இந்த ஆ இணயதளத்த கண்டுபிடிச்சு சவ்ங்ளே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன செய்தி தா இந்த கைபேசிய கண்டு புடிச்சவங்ளே மிக குறைந்த நேரம் மட்டும்தே இந்த கைபேசிய வந்து பயன்படுத் த்து வாங்லாமா ஆனா வந்து இப்ப கண்டுபிடிச்சவங்க கம்மியாதா பயன்படுத்துறாங்க பயன்படுத்துகிற நம்ம வந்து இன்னக்கு முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கைபேசியிலயே வந்துரு இன்னக்கு உங்களுக்கான மொபைல் மொத்த ஆ பார்வை இது வந் து முடிஞ்சுது நீங்க அதிகப்படியா பயன்படுத்திட்ருக்கீங்க அப்டின்னு சொல்லி நமக்கு அந்த மொபைலே நமக்கு நெனைவூட் இத்துன்நாலு நம்ம அதையு மீறி நம்ம வந்து நம்முடைய கண் பார்வைகளையு நம்ளுடைய அறிவுதிறனையு வந்து நம்ம கொறச்சிக்கிட்டு தொறந்த அந்த செயலயு வந்து நம்ம படுத்திட்டு தா இருக்கு அ நிச்யமா அதே மாத்ரி வந் து நம்ம பாத்தோ அப்டினா இப்போது தனி குடுத்தனோ தா அதிகமா ஆயிடாலு நம்ம என்ன பண்ணலா வாரதுக்கு ஒரு முறை அல்லது பதினைந்து நாட் களுக்கு ஒரு முறை நெறையா ஒர் உறவினர்கள் கூடிஇருகக் கூடிய விலாகள் கு அல்லது அ ஏதாவது ஒரு சிறு சிறு பண்டிகைகளுக்கு வந்து நம்ம நம்மளுடைய கொலந்தைகல அழச்சிட்டு போலா அப்டி இல்ல அப்டினா அந்த பலக்க வலகங்கள் மறைந்த காரணத்தினால தா இன்னைக்கு எங்க பாத்தாலுமே நமக்கு வந்துட்டு முட் மதியோர் இல்லங்கள் வந்து அதிகமாயிருச்சு பிறந்தநாள் ஆகட்டு திருமண நாள் விலா ஆகட்டு நம்ம வந்து பாத்தீங்கனா நம்ம சொந்த பந்தங்கள எல்லா அலச்சு கொண்டாட டுவது ஒரு விதமான மகிழ்சிய குடுதாலு அது வந்து பாதீங்கனா ஒரு ஆடம்பர நிகழ்வாதா அது வந்து கருதப்படுது அந்த காலத்துல நம்ம அந்த மாத் திரியெல்லா பண்ண மாட்டோ இந்த மாரி பண்டிகைகள் வரது பிறந்த நாள் வருது அப் டினா சொந்த பந்தங்களு க்கு நம்ம இனிப்பு குடுக்குறதோட செரி அது வந்து நல்ல பலக்கோ ஆனா இப்ப அந்த மாத்ரி இல்லாம ம நம்ம அலுவலகத்திலருக் இருக்குறவங்க நம்ம சுற்று வட்டாரத்துல இருகிறவங்ககிட் கிட்ட வந்து நா வந்து ஒரு சமுதாயதுல பெரியாளு என்கிட்ட இவ்ளோ வசதி வாய்புகள் இருக்கு அப்டிங்கிறத காம்சுகிறதுக் காக ஒரு பு செயற்கயான செயல்முறைகள வந்து து பண்ணிட்ருகாங்க அது வந்து நிச்யமா பண்ணகூடாது அந்த மாத்ரி நாட்கள்ல வந்து முதியோர் இல்லம் அல்லது ஆதரவற் றவர்களுக் கு வந்து நம்ம உணவு வழங்குவது அல்லது அவர்களுக்கு நம்ம இனிப் ப்பு குடுக்ப்பது இந்த மாத்ரி வந்து அம் மக்களால கைவிடப்பட்டவங்க இவங்க இவங்க வந்து கஷ்டப்படுற மாரி நாளைக் கி நீ வந்து இருந்துர கூடாது நிச்சயமா நீ வயதான காலத் திலு நீ இல வயதுலருந்து மற்றவருக்கு சேவை செய்ய தொடங்கி இந்த மாதிரி ஆதரவ மற்றர்கள் உட்பட அனைத்து உறவினர்களையு நி பேணி பாக்கு பாதுகாத்துக்கணு அப்படிங்கறத வந்து நம்ளுடைய சந்ததியினருக்கு நம்ம வந்து து சொல்லித்தரணு அது வந்து நா என்னுடைய மகனுக்கு இன்னைக்கு வரைக்கு நடைமுறையில சொல்லி தந்துட்ருக்கே சிரியாஏ லெவல்ல ஒரு சாய்பாபா கோயில் வந்து வீட்ல வச்சிருக்கோ வாரத்துக்கு ஒரு முறை இருபது அல்லது இருபத்தைந்து மக்களுக்கு வந்து இலவச உணவு வந்து முதியோர்களுக்கு வழங்கீட்ருக்கோ எங்களுடைய பெற்றோர்களுடைய பெயரில் எங்களுடைய பெற்றோர் எங்களுடன் தா இருந்தாங்க ஒரு மூன்று வருடத்துக்கு முன்பு என் தங்கையின் ஊருக்கு வந்து அவங்க ளுடைய வேலையிலிருந்து பணி நியமனம்றது பணி ஓய்வு பெற்றனால அங்க போயிட்டாங்க இருந்தாலும் அவர்களுடைய பெயர்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஒரு இருவ த்தைந்து ஆதரவற்ற முதியோர்களுக் க்கு வந்து உணவு வழங்குவது ஒரு வழக்கமாவே வச்சிருக்கொ வாரத்துக்கு ஒரு முறையா து அவங்கள் அவர் களுடன் சென்று ஒரு அ ரை மணி நேரம் செலவழிப்பது வந்து என்னுடைய பொழுதுபோக்கு அதே பழக்கத்தை தா என்னுடைய ம கனுக்கு வந்து நா கத்து குடுத்துட்ருக்கே
ஆ ன கண்டிப்பா பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்களத்தா நீங்க பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பா அப்ப நிறுவி த நன்றி நன்றி இந்த உரைய உங்களிடம் முடுச்சக்கிறேன் நன்றி
நன்றி